ஹலோ ஆ வணக்கம் தோழி நல்லாருக் ஆ நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லாருக்கே வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்களா
ம் நல்லாருக்காங்க அங்கே எல்லாரு நல்லாருக்காங்களா
ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க.
சாப்ட்டீங்களா?
ஆ சாப்ட்ட
காலையில என்ன சாப்ட்டீங்க
காலையில வந்து என்ன சாப்ட்ட சப்பாத்தி
ஆ மத்தியானம்
மதியானத்துக்கு ரைஸு முள்ளங்கி சாம்பார்.
ஓகே ஓகே நா வந்து காலையில சக்கரவள்ளி கெழங்கு இருக்குல்ல அது சாப்ட்ட அப்றோ ஆ பாயில் பண்ணிதா இந்த தட்டப் பயிரு இருக்குல்ல தட்டப்பயிர் அதுலே கொஞ்ச பெருசா இருக்கும் அது கொஞ்ச ஒரு சின்ன பவுல்ல அதுவு ரெண்டு கெழங்கு
டயட் ஃபாலோ பண்றீங்களா
ஆமா அப்பப்பக்கி ரொம்ப வெயிட் போடுதுன்ட்டு அப் அப்பப்பைல அப்டியே பண்றது சாப்ட்டுட்டு கொஞ்ச நேர வீட்ல எல்லா வேலைய பாத்து மதிய சமையலு வந்து கீரையும் ஆ உருளக்கெழங்கு வறுத்து வச்சுட்டு நாங்க கோயிலுக்கு கெளம்பிட்டோ ஆ உத்தமர் கோயில் இருக்குல்ல
ஆமா
அங்க இன்னைக்கு போலா வியாழக்கிழம எப்போது வியாழக்கிழம அந்த கோயிலுக்கு போற வழக்கோ உண்டு.
ஆ ஆ எவ்ளோ‌ நாளா போயிட்டு இருக்குறீங்க?
ஆ ஆ புள்ளைங்க வந்து வெளிநாட்டுக்கு போணுங்குன்றதுக்காக நாங்க வாரா வாரம் போனோ ஒரு பதினோரு வானம் வாரம் போனோ எட்டாவது வாரத்துலேயே எங்களுக்கு வந்து அந்த பாஸ் கெடைச்சிச்சு. அந்த ஒரு நம்பிக்க வந்து எங்களுக்கு இருந்ததுனால
கேள்விப்பட்டிருக்க அந்த கோயில பத்தி அந்த கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து ஆ அது எனக்கு மறந்து போயிருச்சு எவ்வளோ நாளைக்கு அது போகணுங்கிறது ஆனா தொடர்ந்து வந்து வியாழக்கெழம வியாழக்கெழம நம்ம அந்த கோயிலுக்கு நம்ம போனோ அப்டின்னா நம்ம என்ன நெனைச்சு அங்க போறோமோ அது நடக்குன்னு சொல்லுவாங்க.
கண்டிப்பா ம் அப்புற இந்த ம் கல்யாண லேட் ஆகுது பாத்தீங்களா அவுங்க ஜாதகம்லா அங்க வெக்கிறாங்க. அந்த கோயில்ல இன்னைக்கே பாத்தீங்கன்னா ஆமா அத வச்சா சாமி பாதத்துல வச்சு அத அவுங்க பேர் நட் சத்திரம் இதெல்லாமே ஐயருக்கிட்ட சொல்லி அத வச்சு கும்புட்றாங்க. வேண்டிட்டு வரும்போது அது அது அவுங்களுக்கு நடக்குது அதே மாரி ஆ எங்க சிஸ்டர் ஒருத்தவங்களோட பொண்ணுக்கு கூட அவுங்க வேண்டியிருந்தா அவுங்க அம்மா பொண்ணோட வீட்டுக்கார் வீட்ல அங்கதா கல்யாண நடக்கணுன்ட்டு அதே மாரி அந்த கோயில்ல தா கல்யாணமு நடந்துச்சு அது வேண்டிக்கிறாங்க நெறையா பேரு ஏ பொண்ணுக்கு பையனுக்கு இங்க கல்யாண இங்க வந்துன்னு நாங்க ஜாதகத்த வெஸ்ட்டு போறோ எங்களு முடிவாயிச்சுன்னா நாங்க இந்த கோயில்லயே கல்யாணம் பண்றோ அப்படின்னு வேண்டுறாங்க ஏன்னா அங்க மும்மூர்த்தி ஆமா ஆமா ஆமா அ
அது அந்த பதினோரு வாரத்துக்குள்ளேயே நடந்துரு ச சிலபேருக்கு அப்படி சப் போஸ் அவுங்க வேண்ட்னது வந்து இந்த மாரி மேரேஜுக்காக கை கூடிருச்சு அப்படின்னா அந்த கோயில்லயே மேரேஜ் பண்ணிரணு
ஆமா வேண்டிக்கிறாங்க அவுங்க இங்கே நடக்கணு அப்டின்ட்டு அது ஒவ்வொருத்தரோட வேண்டுதல் அது ஒரு சில ஒர் மித்தங்க அங்க வேண்டிட்டு வெளியிலயு கல்யாண பண்ணிக்கிறாங்க பாத்தீங்கன்னா அன்னை ஒரே அத அப்டி எப்டின்னா இந்த பாஸ்போர்ட்ட கொண்டாந்து அங்க வைக்கிறது அந்த சாமிட்ட பிரம்மாட்ட பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு சாமி அங்க இருக்கு மும்மூர்த்திகளு அங்க இருப்பாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சாமி கிட்ட போயி அத வச்சு பாதத்துல வெச்சு பூவெல்லா போட்டு அபிஷே ஷேகல்லா பண்ணி அப்புறமே அவுங்க அந்த ஐயர் வந்து நம்மள்ட்ட நட்சத்திரோ பேரு எல்லா கேட்டுக்கிறாங்க அது அத வச்சு அவுங்க அர்ச்சனை பண்ணிட்டு நம்மள்ட்ட குடுப்பாங்க வந்து அதே மாரி படிப்புக்கு வேல கெடைக்கணு அப்படின்னுட்டு வராங்க கல்யாணத்துக்கு வராங்க வெளிநாட்டுக்கு போறதுக்கு வராங்க முக்கியமானதுகல்லா நா பாக்குறே ம் ஆமா அவரு பிரம்மா பக்கத்திலயே சரஸ்வதி த இருக்கா நறைய பேரு அந்த சாமி கிட்ட பேனாவ வச்சு நோட் புக்க வச்சு சாமி கும்பிட்டுட்டு ஐயர்ட்ட வந்து வாங்கிட்டு போறாங்க இதெல்லா அந்த கோயில்ல எப்போதுமே நடந்துகிட்டு இருக்கு நாங்க பாத்துட்டுதா இருக்கோ அங்க
அந்த கோயில் வந்து வியாழக்கிழம அன்னைக்கு மட்டுன்தா ஓப்பன் பண்ணுவாங்களா இல்ல எல்லா
எல்லா நாளுமே இருக்கு வியாழக்கிழம வந்து ஒரு சிறப்பு இது இந்த கோயில்ல ம் எனக்கு வந்து சின்ன பிள்ளைல இருந்தே வந்து குரு தட்க்ஷிணாமூர்த்தி வந்து என்னோட ஃபேவரெட் கடவுளு நா வந்து சின்ன பிள்ளையில இருந்தே அப்டின்னா வியாழக்கிழமைல நா ஓடி போய் அந்த சாமிக்கு சுண்டல் என்ன ஒரு நாலாவது ஊற வச்சுட்டு ஓடி போய் அங்க வச்சுட்டு விளக்க ஏத்தி சாமி கும்பிட்டு வந்துடுவே எங்க வீட்டு பக்கத்துலேயே அப்புறம் வந்து அது எப்பனா நினைச்சது நம்மளுக்கு நடக்கு அப்டின்னு ஒரு இது வியாழக்கெழமனாவே ஒரு பெஸ்ட்டு அந்த மாரினு வச்சுக்கோங்களே அப்புறோ வந்து வியாழக்கிழமையில கொஞ்சம் கல்யாண ஆயி இதா இருக்கும்போது ஆ காலையிலயே விரதம் மாரி இருந்துட்டு வீடு வாசல்லா கழுவிட்டு சாமிய வீ வீட்டுல கும்ட்டுட்டு அப்புறமே போய் அங்க போய் மாலை மாரி அந்த சுண்டல்லையே மால கோப்பாங்கல்ல கோத்து ஆ அந்த சாமிக்கு உண்டி போட்டுட்டு வெலக்கேத்தி சாமி கும்ட்டுட்டு வருவே அப்பேலந்தே இப்ப இங்க அ இந்த உத்தமர் கோ கோயில்ல வந்து நம்மளுக்கு வியாழக்கெழம ஒரு இதா இருக்கு அப்டின்ட்டு இங்க ஒரு தொடர்ந்து போயிட்டு இருக்கறேன் பொண்ணுக்கு ஒரு எட்டு வாரம் போனே பையனுக்கு பதினோரு வாரம் போனே அப்புறம் இப்பத்தோ இப்போ கொஞ்சம் நாளா போயிட்டு இருக்கறேன் நம்மளுக்கு மனசுக்கு கொஞ்சம் சரியில்ல அதுதான் இல்லன்னா கொஞ்சம் போயி இதோ ஒரு ஆலயம் போனா நல்லது
இப்ப நீங்க இருக்கிற எடத்துல இருந்து அது ரொம்ப தூரம் தூரம் தான உங்களுக்கு
பொதுவா ஒரு மணி நேரம் நம்ம நட
இப்ப எப்டி நீங்க போவீங்க பஸ்ல போவீங்ளா இல்ல
இல்ல வண்டியில தான் போனேன் என் பையன் வந்திருக்கறான் அதனால வண் டில வந்து பையன் கூட போயிட்டு போயிட்டு வந்தேன் அவன் வரும்போது போவேன்
சேரி சேரி போ நீங்க அந்த பதினோரு வாரம் உங்களுக்கு கணக்கு அது முடிஞ்சதுக்கப்புறம் எப்பயாவது யாராவது கூட இருந்தாங்கனா வியாழக்கிழமேல போய்ட்டு வருவீங்க
இல்ல ஓடி பேய் பாத்துட்டு ஒடியாந்தர்றது
சேரி சேரி நா கூட நினைச்சே சரி வார வாரம் நீங்க போவீங்க எப்டி போவீங்க ஒருவேள ஒங்க சிஸ்டர்ஸ் யாராவது கூட்டிட்டு போ போறாங்களா
இல்ல அவங்களா வந் அது அதுக்காக காலயில மெனக்கட்டு வர முடியாது ஏன்னா அவுங்களுக்கு அவுங்கவுங்க வேல பொழப்புலாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து ஆ உட்டுட்டு வர முடியாது அதனால அவுங்கள நம்ம எதிர்பாக்க முடியாது நம்மளுக்கு எப்ப தோணுதோ சூழ்நிலை அமையுதோ ஓடிட்டு ஒடியாந்திர வேண்டியதான் அவ்ளோதான் உங்களுக்கு என்ன கடவுள் வந்து ரொம்ப புடிச்சது
எனக்கு ரொம்ப புடிச்ச கடவுள்னா சிவன் முருகன்
ம் ம் முருகன் நல்ல சாமிதான் ம்
ஆமா தமிழ் கடவுள்
ம் கண்டிப்பா அப்பாவும் பையனையும் ரொம்ப புடிச்சிருக்கு
தமிழ் கடவுள்னு என்ன என்னங் என்ன தோழி
பிள்ளயார்
பிள்ளயார் பிள்ளயார் கும்புடுவேன் இஷ்ட தெய்வனு சொன்னா எனக்கு வந்து சிவன் முருகன்
ஆ ஆ ஓகே ஓகே ம்
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கனா பாண்டி முனீஸ்வரர் தெரியுங்களா பிரதோஷம் கொஞ்ச நாள் நான் போனேன்
ம்
சை கொஞ்ச நாள் போனே நானு ஆனா அதுக்கப்புறம் வந்து ஃபாலோ பண்ண முடியில
இன்னா சில காரணங்கள் இருக்கும்ல வீட்லயும் சூழ்நிலைகள் சரி
ஆமா எல்லா நாளுமே ஒரேன்னு மாரி இருக்க முடியாது
ஆமா ஆமா ஆமா
சந்திரப்ப சூழ்நிலை இருக்கு போனாத்தா கடவுள் கடவுள் நம்ளை ஏத்துக்குவாருல்லாம் இல்ல நம்ப எப்ப அவரு கையெடுத்து கும்டாலும் ஏத்துக்குவாங்க
ம் கண்டிப்பா நம்ம மனசுக்கு அமைதி இல்லன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்களே அப்டியே மெதுவா போயி ஏதோ கோயில்ல போய் சாமிய கும்டுட்டு உக்காந்துட்டு வந்தாவே போதும் வார வாரம் போணும் இதுதான் பிக்ஸ் பண்ணி கூட போவேண்டியதில்ல நம்பளுக்கு எப்ப தோணுதோ அப்ப போய்க்க வேண்டியதான்
நம்ம இருக்கிற சூழ்நிலை
ம் கண்டிப்பா கண்டிப்பா
இப்ப முன்னாடி நம்ம ஒரு சூழ்நிலல இருந்தோ அப்டின்னா இப்ப சூழ்நில மாறி இருக் கோ அப்ப முன்னாடி வந்து நமக்கு போறதுக்கான வாய்ப்புகள் ருந்திருக் கு அதுக்கப்புற வந்து வாய்ப்புகள் கம்மியா இருக்கு சோ அதெல்லா நெறைய இருக்குது அதனால அத முன்னாடி போன அதுக்கப்புற அது கொஞ்ச ஃபாலோ பண்றதில்ல சந்தர்ப்பம் அமையல
ஆமா ஆமா ம் ம் ம் ம் நானு எவ்வளவோ
அதுக்கப்பற பாத்தீங்ன்னா பாண்டி முனீஸ்வரர் இருக்குல்ல பாண்டி முனீஸ்வரர் அப்டினா ஆமா
அது ரொம்ப ச இப்ப ஆடி ஆடில ரொம்ப ஃபேமஸு
ஆமா அந்த த அ திருவிழா இல்ல அந்த சாமி வந்து பாத்தீங்ன்னா எனக்கு எப்படி தெரியு அப்டினா அந்த சாமி வந் க எங்க அம்மாவுக்கு வந்து ஒரு அருளா வந்து எறங்கு
ம்
என்னோட என்னோட தம் என்னோட தம்பி வந்து பாத்தீங்கன்னா அந்த சாமியோட இதுலதா வந்து தம்பி எனக்கு தம்பி வந்து பொறந்தா ஏன்னா நா பெறந்து ரொம்ப வருஷமா எனக்கு முன்னாடி வந்து ஒரு அண்ணா இருந்து எறந்துட்டாங்க
ம் ம்
அதுக்கப்புற ஒரு ஒரு பே இது கேல் ஒண்ணு பொறந்து எறந்துடுச்சு சோ எனக் அ அப்புறோ வந்து பையன் வேணு அப்டின் சொல்லி கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமா எங்க அம்மா வந்து அந்த கோயிலுக்கு போய்கிட்ருந்தாங்க அந்த சாமி ஆட்றவங்க கிட்ட போய்ட்டு அங்க இருந்து போனதுக்கு அப்புறந் தா எ தம்பி வந்து இதோட சக்தி வரத்துல வந்து பொறந்ததா எங்க அம்மா வேண்டியிருந்ததாங் க அ என்னன்னா அவனுக்கு ப அந்த ஆடி மாஸ்த்துலங்க ஃபேமஸுன் சொல்றீங்க பா த்தீங்ளா அங்க வந்து பாத்தீங்ன்னா இந்த கெடா வெட்டு தா ரொம்ப ஃபேமஸு கெடா வெட்டுறது இப்ப ஒரு காரியோ நமக்கு வேணு அப்டினா கெடா வெட்டி பொங்க வைக்கிறேனு தா வேண்டுவாங்க
எங்க ஊர்ல பாத்தீங்ன்னா பஸ்ஸ வெச்சு போ போவாங்க இ ப்ப இப்ப பதினெட்டாந் தேதியா இருவத்தெட்டாந் தேதியோ அந்த கோயில்ல விசேஷோ
அப்புறம் அதே மாரி ப்ராத்தன வெச்சிருந்து எ தம்பி அது பொறந்தது எங்க அம்மாவுக்கு அந்த சாமி வந்து அருளலா வந்து எறங்கு சோ அம்மா எறந்ததுக்கு அப்புற வந்து பாத்தீங்ன்னா அத நா மட்டுந்தா அதிகமா அத கும்புடுவ எதாது ஒரு கஸ்டோ அப்படினா ஒடனே ட ஆட்டோமேட்டிக் கியா வந்துரு அவுரோட பேரு
ஓ பரவால
நெனச்சா எதாவ்து முடிலன் நெனச்சா போகணு அப்டின் ப்ளான் பண்ணிக்கிட்டுலா நா செய்ய மாட்ட போகணுனு முடிவு பண்ணா நைட்டு பத் தூங்கும் போது கூட ப்ளான் பண்ண மாட்ட கால்ல எந்துருச்சேனே களம்பி போய்ருவே
ஆ பரவாலயே ம் ம்
அதுவு அ மதுரையில வந்து பாத்தீங்கன்னா இப்ப எங்க ஊரு வில்லேஜிலருந்து போறதா இருந்தா திண்டுக்கல் போயி அதுக்கப்புற வந்து ஆரப்பாளையம் போயி ஆரப்பாளையத்திலர்ந்து அண்ணா பஸ் ஸ்டாண்டு போயி அது அப்படியே செ அப்புற மாட்டுத்தாவணி போயி சேஞ்ச் ஆகணு
ஓ ஓ
இப்ப எங்க ஊர்ல இருந்து போறதாருந்தா எங்க ஊருக்கு வந்து பக்கோ வந்து பாத்தீங்ன்னா மதுரதா சி இது திண்டுக்கல் தா திண்டுக்கல் போய் தா நாங்க போகணு திண்டுக்கல் போறதா இருந்தா திண்டுக்கல் திண்டுக்கல் பஸ் ஸு எல்லாமே ஆரப்பாளையத்துலதா ஆரப்பாளத்தோட ஸ்டாப் ஆ அதுக்கு மேல போகாது அதுக்கப்றோ ரெண்டு பஸ் ஸ்டாண்டு மாரி போகணு
ம்
கடைசியா மாட்டுத்தாவணிக்கு போனா போய் அங்க இருந்து ஒரு பஸ் மாறி போகனு பஸ் மாரி போறதா இருந்துச்சுனா இப்ப இதே திருச்சியா இருந்துச்சுன்னா வெச்சுக்கோங்களே நா திருச்சியில இருக்கும் போது காலைல எழுந்திருச்சு ஒரு நாலு அஞ்சு மணிக்குலா கெளம்பி திருச்சி பஸ் ஸ்டாண்டு போயிருவே
அ
இங்க ஏர்னன்னா மதுர வந்து பாத்தீங்காணா டேரெக்டா மாட்டு தாவணில தா போய் இறங்கு
ம் ம் அங்க இருந்து எப்டி போனு
திருச்சி பஸ்சு டேரக்ட்டா மாட்டுத்தாவணி போயிரு மாட்டுத்தாவணில இருந்து பாண்டி கோயிலுக்கு பஸ்சு மினி பஸ் போகு சேர் ஆட்டோ
ஓ சேர் சேர் பக்கோ ஆனா அங்குட்டு
பக்கோ அங்க இருந்து பக்கோ இப்ப திண்டுக்கல் சைட்ல இருந்து போறதா இருந்துச்சுன்னா ஆரப்பாளையம்
அன்னைக்கு விசேஷ நாள் மட்டு கும்பலா இருக்குட்டிருக்கு ம் ம்
வெள்ளிக்கெழம செவ்வாய்கெழம அந்த டைம்ல கூட்டமா தா இருக்கு மேக்சிமம் நார்மல் கூட்ட இருந்துகிட்டு இருக்கு நீங்க சொன்ன சொன்னீங்க பாத்தீங்ளா ஸ்பெஷல் டேனு அந்த டேல்ல உள்ளுக்குள்ளேயே போ முடியாது
அ அதா அதா
ரொம்ப சத்திவாய்ந்த சாமி அது
அதா எனக்கு அங்க போணுன்னு ஒரு ஆச வந்திருச்சு நீங்க சொன்னதுக்கு அப்றோ
அதே இங்க இருந்து எங்க ஊர் சைட்ல இருந்து போறதா இருந்துச்சுன்னா மூணு பஸ்சு பஸ் ஸாண்ட் மாறி போகணு மதுரையில போயி ஆரப்பாளத்தில இருந்து அண்ணா பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அண்ணா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மறுபடி அப்ப இதுக்கு பெரியார் போயி அண்ணா போயி அப்றோ மாட்டு தாவணி
அ
இப்ப எனக்கு